என்னாத் தோழா என்னா பண்றீங்க
என்ன பண்ணுவே சும்மாதா படுத்து கெடக்க வேண்டிதா
இன்னா தோழா நானு நானு இப்டிக்கிறே நீயு இப்டேக்கிற நாடு உருபுடுமா நட்பு அ அ தோழா இப்டியேகிறிங் நீ இப்டிக்கிற்தால்தா நானு இப்டியேக்கிறே தோழா
ஓ அப்டி
ஆம் தோழா
நா சொன்னேல்ல அவுங்க அவுங்க வந்து ரோஸ் வாங்க போயிருக்காங்க சோ வந்து இவுங்க மெசேஜ் பண்றாங்க சோ வந்து ரோஸ் வாங்க போயிருக்கா அவுங்கட்ட அவுங்க நா இவங்கள்ட ரேட்டு கேக்குறே ரோஸ்க்கு ரேட்டு யாரு லைக்கு நா சொன்னேல்ல நா ஃபஸ்ட்டு பேசுனன் சொல்லிக்கிட்டு அவுங்கள்ட மெசேஜ் இப்ப நா மத்த அ அவுங்க மெசேஜ் பண்றாங்க எனக்கு அண்ட்ரட் குள்ளயே தா இருக் கு அமௌண்டுனு நா கேக்குறேன அவங்கள்ட்ட கேட்டா இங்க ரிப்லே வருது அப்டின் சொன்னொன்ன அது அப்டிதா அப்டின் சொன்னே
நைட்டு தோழா நீங்க வந்து எங்கில வந்து ஒப்பாரி கப் போறீங்க ஒரு
அப்புல்லா இல்லேங்க அப்புல்லாங் கெடையாது அப்பல்லா இருக்க சான்ஸ் இல்ல அப்புறோ வந்து நா கேட்டே என்ன ரோஸ் வாங்ற அப்டின் கேட்டுருக்காங்க சொல்றாங்க எங்கிட்ட எனக்குதா ஆளே இல்லயே அப்டின் சொன்னாங்க நா சொன்ன அப்ல்லா இல்லியே ஆள் ருந்தாதா ரோஸ் வாங்கனு அப்டி இல்லியே வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க
தோழா அப்டி இல்ல தோழா ஒரு ஆண பத்தி ஒரு ஆணுக்குதா தெரியு எப்டி ஒரு பெண்ண பத்தி ஒரு பெண்ணுக்கு தெரியுமோ ஒரு ஆண பத்தி ஒரு ஆணுக்குதா தெரியும்
அப்டி சொல்றீங்ளா செர் சொல்லுங்க கேப்போ அவுங்க சொல்றாங்கள அவுங்க சொன்னதுக்கு மீனிங் சொல்லுங்க தோழா
என ஒரு மீனிங்கு தெரியாத் தோழா நா உட்ரு தோழா நா ஆணு இல்ல பெண்ணு இல்ல நா ஒர் நடுதர ப தீர்ப்பா இர்ந்துட்டு போயிற்ற
வேணாங்க ரொம்ப கேவலமா இருக்கு நடுவுல உள்ளதுனா
வாட் யூ மீன் நீ இன்ன நெனச்ச
நத்திங்
ஏங்க நா ஆணவே இந்த என்ன ஆண் மட்டுவே இந்துனு போறே வேற எதுவு நென்ச்சுக்காத தோழா நீ
நத்திங் தோழா நந்திங் தோழா எதுவு யோசிக்கல தோழா நானு ஓகேங்க தோழா அப்றோ சொல்லுங்க
இல்ல தோழா நீ யோசிக்கலன்தா எனக் ஒரு ஷாக்கா இருக்கு நீ யோசிக்காமலா இர்ந்துக்க மாட்ட தோழா
ஓ அப்டி சொல்றீங்ளா நா யோசிச்சிருக்க சான்ஸ் இல்ல தோழா நா வந்து லைக் டிசெண்டாதா யோசிப்பே எப்பவுமே நா இப்போ ஓகேங்க தோழா ஓகேங்க தோழா நா வந்த் நல்ல டாபிக் போகலாம்
ம் ஓகே தோழா தோழா நாளைக்கு காலேஜ்ஜு எ ப்பிடி போகும்
நாளை காலேஜிக்கா நல்லா போகும் காலால போய்ட்டு பஸ் ஸிலே ஏறிட்டு பஸ்ல உக்காந் சீட்டு கெடச்சா உக்கார்ணு இல்ல நின்னுட்டே போவேண்டிதா
காலையில் எழ வேண்டும் ம்ம குளிக்க குளிக்க மாட்டீர்கள் பல் விளக்க வேண்டும் மூஞ்சு கழுவ வேண்
வேண்டும் யூனிஃபாமை சேஞ்ச் பண்ண வேண்டும் டிஃபன் பாக்ஸ் கழுவவில்லை என்றால் டிஃபன் பாக்ஸை எட்த்து கழுவ வேண்டும் அம்மாவிடம்மா அவுங்களே சாப்பாடு ஆ ஆவம்மா
போட வேண்டும் போட்டு உன்ன வந்து திட்டி பேக்கல வெத்து நீ நடந்து சென்டு பஸ்ஸு ஏற வேண்டும் பஸ்ஸு ஏறினால் சீட்டு இருக்கா இல்லையான் தெரியவில்லை நின்றாக நின்றே போக வேண்டியுமா
ஆம்
ம் நாளைக்கு தமிழ் மிஸ் வருவாங்களா
தெரில நா வாரத்துல ஆறு நாளு தம் ச்சி ஆ ஆறு நாள் டைம்டேபிள்ள ஆறு நாளு தமிழ் உண்டு
அச்சோ பாவம் மானிங்கா ஈ்வ்னிங் அஃப்டர்நூன் பீரிடு இல்ல தமிழு
தெரில அதெல்லா தெரியல போட்டிருப்பாங்க நா வந்து பாக்கல டைம் டேபிள் வந்து கிளஸ்ல இருக்கு
நாங்க காலேஜ் எதுக்கு போறோம் சும்மாக ஊர் சுத்துதா இதுக்கு ஓபரிதா போறோ படிக்க போகவில்லை கரெக்டா
யா கரெக்ட்
உம் உங்க டேடியா சொல்ல வேண்டும் அவர் ஒரு கபீஸ் அவ்ளோ அமௌண்ட்டு கட்டி உங்ளப் படிக வைக்கிறார் தாங்கள் என்ற வென்றால் சும்மாக ஓப்பி அடித் திவிட்டுவார்
என்ன ஒரே தமிழா இருக்கு
இல்லங்க குரூப்ல தமிழ்ல கொஞ்சம் டிசன்டா பேஸ் சொன்னாங்க அதால தமிழ்லா பேசுறேன்
ஓ அப்டி சொல்டிங்களா ஓகேங்க ஓகேங்க
உம்
என்து காலி இப்பல்லான் தான் கொஞ்சம் நீட்டா இருக்குது லைக் பழைய வீட்ல வந்து மே தெரும் நால காத்துல வந்து மண்ணு வந்துட்டே ருக்கும் கால பாத்த டென்ஷன் ஆயிருவேன் கழுவிக்கிட்டே இருப்பன் பத்து செகண்ட் ஒருக்கா பேய் கால் கழுவிட்டு வருவேன் நானு அழக்காயிருமா இப்ப தான் பரவால்ல கால் பாக்கதுக்கு
அதெல்லா அந்த காலம் தோழா நீங்க கால் வந்து கழுவி கொண்டே இருக்கிறது இந்த காலத்தில் நீங்க இல்லை குளிக்கவும் மாட்டீர்கள் காலும் கழுவ மாட்டீர்கள்
அப்டில்லாம் கெடையாது தோழா நா வந்து கால் வந்து எனக்கு நீட்டா ருக்கணும் உள்ளங்கால் இருக்குல
கால் நீட்டா இருக்கம்மா வேன்னா என் கால் நீட்டா ருக்கும் வெட்டி தருவேன்டா
நீட்டா இருக்குனா லைக்கு ஆல்ரெடி க நீட் ஓகே சுத்த மொத்தமாக இருக்க வேண்டும் நீட்டுன் சொன்னொன்னே நீங்க நீட்டு நெனச்சிட்டீங்ளா
நீட்டுனா நா லெ லென்த் ஆக நெனைத்து விட்டே பெரிய பெரிய காலா என்று நெனைத்து விட்டேன்
பெரிய காலு கட்ட தாங்க நீட்டல்லா இல்ல
ம் நா வெனா க நா வெனா நீ இது என் கால் நீட்டாக இருக்குது நா வேனா வெட்டி தர வேண்டா
வேணா வேணா அந்த கால நீங்களே வச்சுக்கோங்க
எங்காலு பத்து பைசா போஜனல்லனு சொல்லுதே என்னா ஒண்ணு கால பாத்தா கூட பொண்ணு கால் மாதி தாங்க தோனு
ஓஹோ
ஆமா தோழா ஒரே முடி இருக்காது பல பலக்குது வர போறலாம் கலாய்குறாங்க தோழா என்ன எங்க வீட்டான இருன்னு எங்க என்ன ஓஹோ தோழா
சேரிதாங்க நல்ல விஷயம் ஆமா யார் சொன்னப் பொன்னுங்களுக்கு கால்ல முடியிருக்காதுனு எனக்குல்லா நல்லா முடி இருக்கு கால்ல
தோழா எனக்கு முடியேல்ல தோழா நீங்க வேற வெறுப்பா இருக்கு தோழா
நீங்க அப்டி சொல் அப்புல்ல பொண்ணுங்க மேக்கப் பொண்ணுங்க வந்து அத வந்து ரிமூ பண்ணிப்பாங்க
அப்புடி அப்புடி சொல்லல தோழா ரிமூ பண்ணிர்ப்பாங்க நா ரிமூ பண்ணாமே நா
சரிதாங் தோழா அ தாடி மீசல்லா இருக் குதுதா இல்ல அதுவு இல்ல அப்டி சொல்றீங்ளா
தாடி இருக்கு
ஓகே மீச இல்லையா
மீச இருக்கு நா வந்து இல்ல டூ பாய்ண்ட்ல ட்ரிம் பண்ணிப்பே டூ பாய்ண்ட்ல பாய்ன் ஃபைல எனோ மீச இருந்தா கொஞ்சோ டிஸ்டபன்ஸா இருக்கும் அதாவுது நீங்க நெனைக டிஸ்டபன்ஸ் இல்ல டீ குடிக்குமோது அந்த டீல போய் மீசப்படும் அதுக்கப்புறோ வேற எதுனா ஒ ஒரு முக்கியமான செயலுக்காக மீச இருந்தாலு கொஞ்சோ ஆ அன்ஈஸியா இருக்கும் அதுனால மீசிய நம்ம ட்ரிம் பண்றது நல்லது
ஓகே ஓகே புரிஞ்சுது தோழா நல்லா
ம் உங்குளுக்கு புரியும் தோழா உங்குளுக்கு எல்லாம் புரியும் தோழா ஐந் எனுகு நன்றாக தெரியும்
யாமாங்க தோழா எனக்கு நல்லாவே உங்ளுக்கு நல்லாவே தெரியு எனக்குந் தெரியும் தோழா ஆ சொல்லுங்க எது கால்ல வந்து ஆ சொல்லுங்க
தோழா மம்மிக்கு எப்புடி இருக்குது ஒடம்பெல்லாம் ஓகேதா மம்மிய கொஞ்சோ பத்ரமா பாத்துக்குங்க எனா மம்மிதா முக்கியம் நம்ளுக்கு
அவ்ங்க வந்து இப்ப வெளிய போறாக
வெளிய போறாங்க நீங்க போலயா
இல்லங்க என்ன வந்து வீட்ல விட்டுட்டு போறாக
நீங்குலா இன்னிக்கு வந்து அஸ்ஸு இன்னிக்குதா வந்திருக்காங்களா இன்னைக் ஒரு புடி வீட்ல யாரு இல்ல
அப்டிலா இல்லை சோ அவ்ங்க வந்து வெளிய போறாங்க நாங்க வீ்ட்லதா இருக்கெணு தென் வந்து சொல்லுங்க டீ குடிக்கலையா மாலை டீய அர்ந்தும் நேரமாச்சே
மாலை டீ அருங்க நேரம் உன்னு இருக்கு தோழா நா அந்த பொண்ண பாக்க போனும் அந்த பொண்று கூடயே இது அ டீக்குடிக்க வேண்டும்
ஒஹோ ஓஹோஹோ ஒகே ஒகே ஓ கே என்ஜாய் என்ஜாய்
பெஸ் ஜஸ்ட்டு ஃபிரெண்டு் தோழா வேற ஒன்றும் பண்ண முடியாது தோழா
ஓகேங்க ஓகேங்க நல்ல விஷ்யோ
அவுங்குள ரொம்ப நாள் கழ்த்தி பாக்குறேன் ஆனா பாத்ததுக்கு நூத்தி எர்நூத்தி பத்துருவா குட்த்து டேரி மில்க்கு வாய்ங் குடுத்தே அவ பா நி நின்று பேஸ் சி ஒன்றும் பேசலே வந்தல்ல பாத்தல்ல நீ போ அப்டின் சொல்லி அன் ச்சு மூஞ்ச பஞ்சர் பண்ணிவிட்டா என்ன பண்றது தோழா கஷ்டமா இருக்கு அவளுக்கு அப்டி எப்டி தோழா கஷ்டமாக உள்ளது தோழா
செரிங்க தோழா
என்னா பண்றது சொல் தோழா வாழ்க்கே ஒரு வட்டோ இந்த பசங்க மட்டு அதுல ரொம்ப பாவொ தோழா பொண்ணுங்க நல்லதா இக்குறாங்க ஆனா உங்களுக் பொண்ணா கன்சிடர் பண்ண மாட்டே தோழா ஏ கூட இர்ந்தா நீங்க ஆண்க ஆண் ஃப்ரெண்டு தோழா
ஓகேங்க தோழா கண்டிப்பாக தோழா
அப்பறோ நீங்கப் பொண்ணுனோனே சண்டைகு வருவீகந் தோழா அதனால உங்ககிட்ட எது சொல்ல விரும்பிளித் தோழா நானு
அப்டி சொல்றீங்ளா ஓகே ஓகே
ஏமாத் தோழா
ம் ம் ம் சொல்லுங்க சொல்லுங்க
புதுசாவா புதுசா நீங்க எதாச்சு கேளுங்க தோழா நா சொல்ற
புதுசா என்ன கேக்கறது ஆ லைக் இன்னயோட கோல் ரேட் என்ன சொ சில்வர் ரேட்டென்ன
அதெல்லா நம்மளுக் தேவையா தோழா கோல்டு ரெட் சில்வரு எனக் தெஞ்சல்லா ஒரே ஒரு கோல்டுதா பெண்கள் தான் கோல்ட் அ ஆண்கள் சில்வர் ஆமா தோழா இப்போ நா பொண்ணு கிட்ட ஃப்லர்ட் பண்ண வெச்சிக்கோ நா ஒன்னே ஒன்னுதா சொல்லுவ தோழா பாத்துப்போ வெளிய யாரது உன்ன கடத் கட்த்திட்டு போறாங்க தங்க வெல வேற ரேட்டா இருக்கு தங்கனாச்சு கட்த்திட்டு போறாங்க அப்டின்னு தோழா எப்டி இக்குது எங்க எ எங்க ஃபிளட்டு எப்டி இக்கு தோழா
நாலா இது வந்து அப்டிய எல்லா ஐஸ் வக்கிற மாரி இருக்கு
உங்களுக்குதா வெக்க மாட்டே தோழா நீங்க தோழ தோழர்
அ ஓகேங்க தோழா ஓகேங்க தோழா நல்லாவே புருஞ்சுது
ம் இல்லப் புரியவெருங்க புரிஞ்சா செரியான கண்ணோட்டத்தில் புருஞ்சுப்பாங்க தோழா விளக்க வேண்டியது விளக்க வேண்டியது நம்ப உரிமை
புரிய வேண்டியதின் கடமை
ஆமா புரிய வைப்பது உங்க கடமை புரிய வைப்பது என் கடமை
இய்யா
யாரு ஒங்க அ சேரி தோழா நா ன்னா நேத்தெல்லா எப்டி போச்சு நாள் இந்த த்ரோட் பெய்ன்லா எப்டி இருக்கு
இப்ப ஓகே மார்னிங் எந்திச்ச கொஞ்சொ தொண்ட வலி இருந்துச்சு அப்றொ க்ளியர் ஆய்டுச்சு
தொண்ட வலியே சரியாயிருக்கு தோழா உனக்கு ஆ மார்னிங் ஃபைவ் தேர்டி வரையு ஃபீ முழிச்சுருக்கிறீங்கனா உங்களுக்கு வந்து தொண்டலி சரியாயிருக்கக்கூடாது
தீர முடிவெடுத்துட்டு
தோழா